ஹலோ கேக்குதா நா பேசறது சொல்லுங் என்ன பண்றீங்க
சும்மாதா இருக்க நீங்க என்ன பண்றீங்க ஓ சாப்ட்டே நீங் சாப்ட்டீங்ளா
ஓ சாப்ட்டு இப்பதா எல்லா வேலயு முடுச்சுட்டு வந்தனா
ஆ
அதாகு ஆ புரில
டயேடு போல
சும்மாவே இருந்து டயேடாருக் கு அப்புல்லா இல்லங்க வீட்ல எல்லா வேலயு செஞ்சு முடிச்சுட்டு இப்போதா வந்தங்க
உண்மையாவேங்க
சேரிங்க நம்பிட்ட எதுமே சொல்ல நம்பிட்டுன்னு தான சொன்னே
உண்மையாலுமே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்பதா வந்து உங்கள கூப்ட்டே துணியிலா துவைச்சு காய போட்டு வந்திருக்கேன் எவ்வளவு நல்ல பிள்ளையா வந்திருக்கேன்
ஓ சே சே முழ புள்ளியா நீங்க
எல்லா வேலையு செய்யணும்லங்க
எப்பத்துலுந்துங்க
டி
நா நா சும்மாதா இருக்கேங்க எனக்கட் ட்டிங்க
இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலு இல்லங்க
ஆ
ஆனா வெனஸ்டே வெனஸ்டே ஸ்பெஷ ல்தா எங்க வீட்ல இன்னைக்கு இல்ல
ஏ
வெனஸ்டே வெனஸ்டே எப்பயுமே நான்வெஜ் தா
ஆ
வெனஸ்டே சண்டே சாட்டர்டே எல்லா நாளு சாப் புடுவோ ஆனா வெனஸ்டே சண்டே கன்ஃபார்ம் நான்வெஜ் தா
எங்க
ஃப்ரைடே சாப் செய்ய மாட்டாங்க ஆனா நாங்க சாப்புடுவோ வீட்ல செய்ய மாட்டாங்க
உங்குளுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கு ரொம்போ
நானா நானு பட்டர் சிக்கனு சாப்புடுவே நல்லா
பிரியாணி
பிரியாணி சாப்புடுவே ஆனா அது ஒரு கட்டத்துக்கு மேல எ வயிறு நெறஞ்சிரு
அது பிரியாணி சாப்பட முடியாது யாருனாலயு அதுல ஒரு ட்ரிக் இருக்கு
அந்த அளவு சாப்பட மாட்டே கம்மியாதா சாப்புடுவே
அதல்லா சாப்ட்டு பொசு பொசுனு இருங்க
அதெல்லா எவ்ளோ சாப்ட்டாலு ஒடம்பே வராதுங்க
இல்லல்ல சாப்ட்டிங்கனா வந்துரு ம் சாப்பட தெர்லயாட்ருக்குது ம் நீங்க ஒரு வார எங்க வீட்ல வந்து இருங்க
எல்லா நாளு பிரியாணி போடுவிங்களா
கூபுட்ர
நீங்க டிகிரி முடிச்சுட்டீங்களா இல்ல இன்னி ஒரு வருஷோ இருக்கா
இங்கிரிப்பரசு
இனி ஒரு வருஷம் இருக்
உம்
இனி ஒரு வருஷதோட முடி ஞ்சது உங்களுக்கு டிகிரி
பண்ணுவேன்
அதுக்கப்பறமு படிப்பீங்களா
ஆமா
நான்ல்லாம் நிறைய நினைச்சேங்க இன்ஜினியரிங் எடுத்து படிச்சு நம்ம ஜே ய் தா எழுத முடியல நம்ம டெட் எழுதலாம் நம்ம சாதிக்கலாம்ல்லாம் நினைச்சேன்
உம்
அதெல்லாம் எங்க ஜேஇ எக்ஸாம்கு ப்ரிப்பரேஷன்லே திணறி சின்னா பின்னமாயிட்டேன்
திறமல்லா இருக்கு
எ ங்க நீங் ஜே எக்ஸாம்க்கு ட்ரேயனிங்கற தேர்ல கால் ல மூன் அறை மணிக்கு ஏந்திருச்சு படி படினு படிச்சு ஐயய்யோ ஓ ஒண்ணுமே புரியாதுங்க நீங்க வேற
எவ்ளோ மார்க் எடுப்பீங்க டு வெல்த்ல
அது மே எட்டுதான தெரியும் நீங்க என்ட போய் இப்படி கே
ம் ம் நா தா திருத்த போற
யாருக் தெரியு என்ன வருதோ வரு
ப்புற
ஆஹ் அப்படின்னா அறுநூறுக்கு அறநூறு தான் வாங்குவேன்
இல்ல இல்ல நா ஃபைல் பண்ணி விற்றுவ
போ
உம் கின்ட் எவ்ளோ எடுத்தீங்க எவ்வளோ எடுத்தீங்க
போர் ஃபார்ட்டி ஃபைவ்
அடிப்பான ட்ரிப் ஏ
ஏதோ படிப்பங்க வீட்ல வ வீட்ல வந்து படின்லா சொல்ல மாட்டாங்க
ம்
எதுமே கேக்க மாட்டாங்ளா
ஆ
அதனாலயே நானே படிச்சிருவே ஏ கம்மின்னு கேக்க மாட்டாங்க ஏ இவ்ள எடுத்தனு கேக்க மாட்டாங்க எதுமே கேக்க மாட்டாங்க
ஹ்ம்
நாந்தா கொஞ்ச அடங்காம திமுரெடுத்து இல்ல படிச்சா ஆர்ட்ஸ் க்ரூப்லா படிக்க முடியாது
ஆர்ட்ஸ் க்ரூப்லா படிக்க முடியாது என்னால
தா
நா ஏ ஆட் ஸ் எடுக்கணு அதெல்லா படிக்காதவங்கதா ஆட்ஸ் எடுப்பாங்க நாலா படிக்கிற பிள்ளை அதெல்லா எடுக்க முடியாதுனு சொல்லி திமுரெடுத்து தலையில மண்ணவாரி ரி கொட்டிட்டே
செரி
ஏந்தலேல்ல நானே தேடி பாத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் குரூப் எடுத்து
ஆட்ஸ் எடுக்க மறந்தீங்கன்னா ஜாலி யா செகண்ட் குரூப் எடுத்துட்டு ஸ்கூல்ல ஸ்கூல்ல ஜாலியா இருந்துக்கலா தேவல்லாம ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து கஷ்ட டப்பட்டு
எடுத்து அந்த கெமிஸ்ட்ரிங்கிற ஒண்ணு புரியாம புரிஞ்சு திடீர்னு பாத்தா எக்ஸாம்க்கு கரெக்டா ஒரு மாசோ முன்னாடி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப புடிச்சுருச்சு ரொம்ப புடிச்சு போயிற்ச்சு எனக்கு இத்தன்ன நாள் புடிக்காது ரொம்ப கஷ்டோ அப்டி இப்டினு த்திருந்தே பா திடீர்னு ரொம்ப புடிச்சு போயிருச்சு அப்பேயு எக் மாக் க்ஸு
மேக்ஸா
இன்ன வரேக்கு நா நைன்டிக்கு கில எடுத்து துதில்ல மே
ஐயோ எனக்கு மேக்ஸ்க்கு ஏணியே வச்சாக் கூட எட்டாதுப்பா
ரொம்ப புடிக்குங்க மேக்ஸ்சு ரொம்ப புடிக்கு
உங்களுக் க்கு டென்த்ல இருக்குல்ல ஸ்பெஷல் க்ளாஸ்சு எத்தன மணி வரயு பங்க
நா அஞ்சு அஞ்சு இருவதுக் அஞ்சரைக்கி வீட்டுக்கு வருவே
எனக்கு சோசியல் எத்தன மணிக்கு முடிக்கு இருக்கு நைட் பத்தரமா இருக்கு
எதுக்கு அவ்ளோ நேரோ
அது வந்துட்டு அந்த சார் வந்துட்டு கொஞ்சோ ஜாலி டைப் சரியா அப்ப வந்துட்டு எல்லா ஆ இல்ல அப்டின்னு இல்ல படிக்கிற பையனா இருந்தாலு செரி படிக்காத பையனா இருந்தாலு செரி எல்லாத்துக்கு ஒட்டுக்காத விடுவாரு தனித்தனியா விடவே மாட்டாரு
ஓஹோ அப்டி
நா படிச்சிட்டு ஜாலியா ஒக்காந்துக்குவே
எவ்ளோ மார்க் எடுத்தீங்க
த்ரீ நயன்டி ஃபைவ்
எவ்ளோ படிச்சி தீரி நைண்டி ஃபைவ் இது எடுத்தீங்களா
இல்ல இல்ல அப்போ நான் எனக்கு சேர்க் சரி இல்லயா நா படிக்கவே இல்ல எக்ஸாம் டைம் அப்போ அப்போ வந்துட்டு இன்னு நோம்பு வந்திருச்சா
அதனால போயிருச்சா மார்க் போயிருச்சா
அது இல்லாம அப்போ வந்துட்டு சோசியல் எக்ஸாம் டைம் என்ன ஆச் சி நா ஊட்டி போயிட்டே நைட்டு கால்ல எக்ஸாம்னா நைட்டு் ஊட்டி போயிட்டேன் அப்ப கால்ல அப்டியே வீட்டுக்கு வந்து அப்டியே குளிச்சிட்டு அப்டியே எழுத போயிட்டே எழுதீட்டு ஒருமணி நேரோ எழுதனே அப்பறோ ஒன்ற மணி நேரோ தூங்கிட்டேன் திரும்ப அர மணி நேரோ எந்ச்சி லாஸ்ட் லா ஒரு டென் மார்க் மட்டு எழுதீட்டு வந்தேன் அவ்ளோதா
எங்களுக்கெல்லா டென் மார்க்கே இல்ல எயிட் மார்க் தா இருந்தது அப்ப உங்களுக்கு எயிட் மார்க் தா இருந்துருக்கு உங்களுக்கு எப்டி டென் மார்க்
ஆ டீடெயல் சரியா
நா அதிக மார்க்கே சோசியல்ல தா எடுத்தேன்
ஆ எவ்ளோ
நயன்டி ஃபைவ்
தாலிதான்
ஏங்க டென்த் எல்லாம் வெறித்தனமா படிச்சேங்க
ஆ
அப்ப அப்ப வந்து டென்துல நல்ல மார்க் எடுத்தா விஐய பாக்கலாம்னர ஒன்னு சொன்னாங்களா படினா படி சாதாரண படியில்ல விழுந்து விழுந்து படிச்சோ கொந்து கொஞ்சனஞ்ச படிப்பில்ல ஆமாங்க
ம்
நைட்டு பூரா முழிச்சு காலையிலல்லாம் எந்திருச்சு படி படின்னு படிச்சு ஆனா ஹா ஃஆப்யியர்லி கூட எனக்கு கம்மி மார்க் தான் வந்தது டோட்டல் ஏன்னா எனக்கு போட மாட்டாங்க அவ்ளோ மார்க் போட மாட்டாங்க டீடெயில் நா மாங்கு மாங்குனு ரெண்டு பேஜ்க்குனாலும் அற மார்க் தான் போடுவாங்க நால்ற நாலு மூணு அவ்ளோதான்
இதுக்கே இப்ப நானா சயின்ஸ்ல இருக் இருக்குல க்குவாத்தேலி எக்ஸாம்ல இருந்து நான் சயின்ஸ்ல க்குவாத்தேலி எக்ஸாம்ல இருந்து அ ரிவிசன் டூ இருக்ல ஆஹ அதுவரையும் நைன்டி பைஃவ் மேல எடுப்பே ஆனா பப்ளிக்ல வந்துட்டு செவன் பிஃப்டி தான் வந்துச்சு
சயின்ஸ்ல வந்து நமக்கு கெமிஸ்ட் ரியும் பயலஜியும்
ஆ சயின் ஸு ஏன் தெரியுமா கஷ்டம்? இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் படிக்கிறோம்ன்னு வச்சுக்கோங்க ஆ இல்லன்னா இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் படிக்கலும்னு வச்சுக்கோங்க அத நீங் மெமரி பண்ணிட்டீங்க மரப் ஆஹ மரப இல்ல அப்டி அத எப்படியாச்சு மரப்படமா பண்டேன்னு வச்சுக்கோங்க திரும்போர் ரெண்டு நாள் கழிச்சு அந்த கொஸ்டினு போய் அ ஐய்யயோ மறந்து போச்சு நீங் குறுக்கு பேசக் கூடாது ஆ என்னது ஐயோ அ நீ திரும்ப இருக்கல ரெண்டு நாள் கழிச்சு போய் அந்த இதுக்கு கொஸ்டின் இரு க்ள சேரி சும்மா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கூ ஐயோ கஷ்டம் அதெல்லாம் ரொம்போ
இப்ப அதுவே மேக்ஸ் மேக்ஸ்னா எந்த பிர ச்சனையு இல்லைங்க மேக்சுன் வைங்கள
ம்
போட்டுடே இருக்கலாம் கண்ணால பார்த்தா கூட போதும்
செரி செரி இப்பேயே எக்ஸாம்க் இருக்குல ந என்ன தெரியுமா பண்ணேன் தமிழ் எக்ஸாமு
உங்களுக்கு எல்லா செம்முக்கும் தமிழ் இருக்கா
இல்ல இல்ல இந்த இந்த செம்மோட முடிஞ்ச்சு அப்ப என்ன பத்து கொஸ்டின் கேட்டாங்க சரியா அ அதுல வந்துட்டு அ பத்து கொஸ்டின் இல்ல நாலு கொஸ்டின் வரும் நான் பத்துமே ஜூம்மிங் ஜெராகஸ் மினி ஜெராக்ஸ் எடுத் போட்டு
ஐய்ஐய்ய
அதுல நாலு கொஸ்டின் வந்துருச்சு ஐ ஜாலி ஜாலி அப்பிடின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன் நாலும் எழுதிட் ட்ட அது நாப்பது மார்க் ஆச்சா அப்ப இல்ல அறுவது மார்க் ஃப்ஸ்ட் எக்ஸாம் அப்புறம் கண்ணா ஓ அதெல்லாம் தெரிஞச்சு கண்ண சார் தெரியுமா சின்ன வயசுல இருந்தே ஃபோன்
செரிங்க
மக் மா
ம் நல்லா எழுதுனே நாப்பது மார்க்கு
ஆ அதுக்கப்புறம் ஒன் மார்க் ஒரு பதினஞ்சு கரெக்ட் எவ்ளோ ஆச்சு அம்பத்தஞ்சு ஆச்சா சாரி சாரி மூணு டென்மார்க் அப்புறம் ஒன் மார்க் ஒன் பதினஞ்சு எவ்ளோச்சு நாப்பத்தஞ்சு ஆச்சா அப்புறம் மூணு டூ மார்க் எழுதிட்டே அம்பத்தோர் மார்க் கன்ஃபார்ம் மீதி ஒம்போது மார்க் தேங்க் யூ
நீங்க யாருப்பா படிப்ஸ்சர்
அப்டித்தானோ பிட் அடிக்கிரவ படிச்சா
இருங்க இருங்க நா எங்கம்மாட் பேசிட்டு வரே ஒரேம்ஸோ இருங்க கூப்பர்றே திரும்ப திரும்ப கூப்பர்ர வெக்கிறே டாட்டா
அப்டியா